வணக்கம்ப்பா நல்லாருக்கே நல்லாருக்கே நீங் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே சாப்ட்டாச்சா இப்போ
ஆப்பா நீங்கோ
இன்னு இல்ல இனிமேதா சாப்பணு இப்பதா அவங்களுக்கு வச்சிட்டு வந்திருக்கே ஆ அவ அவள் தனியா எடுத்து சாப்டவே மாட்டா ரொம்ப கஷ்ட அவள சாப்பட வைக்கிறது
பசங்க எல்லா அப்டிதான்ப்பா கையில போட்டுட் ஆமா கையில போட்டுட்ட அவங்க வேலைய அவங்க செஞ்சிக்கலா அதெல்லா எத்துவுமே கிடையாது நம்மளா போ ட்டு போய் வைக்கிற வரைக்கு அப்டியே வெய்ட்
இப்ப எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு ஆறு வயசு அவளுக்கு சில பேர்லா நல்ல சாப்பறாங்க பசங்க எடுத்து அவங்களா சாப்புறாங்க இவ இப்ப பாத்தாலு என்னையேதா ஆ
ஏப்பா ஏன் பொண்ணு பதிமூணு வயசு இப்ப வரைக்கு உட்ட சொல்றா சாப்பாட நீ ஊட்டிடு மம்மி ஆமா ஊட்டிடு மம்மி இப்ப வரைக்கு கூட நா ஊட் சம்டைம்ஸ் அதுவ ச்சு குடுத்தாக்க ஒரு ஒன் அவர் ஆனா கூட அப்படியே வச்சிட்டு இருப்பா அதுக்கு வாங்கி அதுக் க்கு அது டென்ஷன் ஆயிட்டு நா என்ன பண்ணிருவே வாங்கிட்டு ஊட்டி உட்டுருவே டக்கு டக்குன் சாப்புட்டு அப்டின்ட்டுன்னு
உண்மையாவா சொல்றீங்க அப்ப இத்தன வயசான்னாலு நம்ம ஊட்டிக்கிட்டுதா இருக்கணுமா எனக்குப் பயமா இருக்கு நீங்க சொல்றத பாத்தா
பேரு பிக்கப் ஆயடுறாங்கப்பா இவ கொஞ்ச வீக்கா இருக்குனால அப்டியே சாப்பாடு பாத்தா ஸ்லோவா அப்டியே சாப்டுவா அதனாலயே நா என்னா பண்ணுவே வாங்கி நா ஊட்டி வுட்ருவே
ஐயோ ரொம்ப தொல்லயா இருக்குங்க இவளுக்கு சேரி நம்மளு வந்து ஒரு வயஷ் ல ஊட்டுக்கிட்டோ ரெண்டு வயசல ஊத்திட்டோ ஆறு வயசு ஆய்டுச்சு இப்பயு ஊட்ட சொல்றாலே அப்டின்றதே எனக்கு பெரிய கஷ் டமா இருக்கு நீங்க பதிமூணு வயசுன் சொல்றீங்க
ஆமா அங்க ஊட்டிதா ஆகணுங்கோ பாருங்க நீங்க வேணும்னா அப்படியேதா போகு
ஆ இம் அவளுக்குப் புடிச்ச சாப்பாடா இருந்தா அவளே சாப்ட்ருவாளா
புடிச்சதுனாக்க ஆ ஓகே அத சாப்வாங்கப்பா ரொம்ப லேட்டு் அதனால அந்த லேட் ஆகுதேன்றதுக்காக நா எனப்பட்டு பாஸ்டா சாப்ட்டுன்ற
அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க
ஸ்கூல்ல அப்படியே பாதி பாக்ஸ் ரிட்டர்ன் வரு அது கொழம்பு சாதம்மால்லா குடுத்துட்டேனா அப்டியே சுத்தமா அப்டியே வரு ரிட்டன் வரு சும்மா ஒரு கொஞ்ச ஃபார்மாலிட்டிக்ஸ் சாப்ட்டு அப்டியே ரிட்டன் எ
இப்போ பாப்பாக்கு பரவால்ல இப்போ அவங்க எல் கே ஜி யூ கே ஜி அந்த இதுவுல இருக்கறதுனால அவங் மிஸ்சுல்லா வந்து கொஞ்சோ ஸ்ட்ரிட்டா சாப்ட்டு முடிச்சாதா எழுந்துக்கணு அப்டின்லா சொல்றதுனால பாக்ஸ் எப்போவுமே வந்து காலி பண்ணிட்டு தா வராங்க வரும்போது அதனால ஸ் ஸ்கூல்ல சாப்பட்றது அவங்கக்கு பிரச்சன இல்ல ஆனா வீட்ல எப் போமே நம்ம ஊட்ட வேண்டியதா இருக்கு எனக்கு அது வந்து பயங்கர ஒரு மண் நேரோ உக்காந்து ஊட்ட வேண்டி தா இருக்கு சாப்பிரி அடச்சி அடச்சி வச்சிருப்பா அவ வாயில நம்ளால ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்தடுத்து வேல இருக்குதே என்னடா பண்றது அப்டின் தா ஓடு
ஆ இங்க கூட பா சப்பாத்தி இதெல்லா செஞ்சிட்டன்னா அப்டியே உள்ளவேயே போகாது நீ ஊட்டிறியா மம்மி நீ ஊட்டிறியா மம்மி சாப்டு நீ அப்டின்டு திட்னா கூட நீ ஊட்
உங்ளுக்கு ஒரே பொண்ணா
பைய ஒருத்த இருக்கா அவ வந்து ஒன்னு பிரச்
அவங்களுக்கு ஊட்டிட்டு இருந்தா இவங்க என்ன பண்ணுவர்து அ
பையன்ல்லா சாப்ட்டுப்பா ஒன்னு பிரச்சன இல்ல அவ சின்ன வயசுல இருந்தே அவ பாட்டுக்கு அவ இது பண்ணிப்பா பொண்ணுதா வந்து அப்டியே ரொம்போ ஆமா பைய பெரியவங்க சின்னவ வந்து பாப்பா அவங்க சின்ன வயசுலந்தே தொந்தரவெல்லா பண்ண மாட்டா ஆ இவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அப்டியே சென்சிட்டிவா வளந்ததுனால அப்டியே ஒவ்வொரு விஷயமு எதிர்பாத்துனே இருப்பா நம்ம தா செய்யணும்ன்ற மாதிரி
ஓ சரி சரி சரிங்
அதனால கஷ்டோ நம்ளே பாத்து பாத்து ஊட்டி வுடணு செய்யணு இப்ப வரைக்கு அவள பா குருமலா சரியா சாப்பிட்றாலா இல்லயானு என்னதா கொஸ்டின் பண்ணுவாங்கோ நம்ப எல்லா ஐட்டமுமே செய்யிறோ‌ ஒல்லியா இருப் ப்பா வீக்கா பாக்கதுக்கு அதனால எ நா திட்டுவாங்கோ அதனாலே சொல்வ எல்லா என்ன திட்ராங்க தயவு செஞ்சு நீ சாப்டு அப்டின்னாலுமே வந்து
ஹெல்த்தியா குடுங்க குடுக்கறது எல்லாத்தையுமே கொஞ்சோ ஹெல்த்தியா குடுங்க முட்ட கல்ல
ஏங்க எல்லாமே நட்ஸ்லந்து எல்லாமே பாத்து பாத்து வாங் வச்சு சாப்படுது கெடையாதுப்பா இப்ப அதே ஃபுட்டு தான எ பையனு சாப்பறா அவன் எப்டி இருக்கா இவயா இப்டி இருக்காங்க
ஆ அது ஒருத்தருத்தங்க ஒடம்பு வா ட்டோன் சொல்வாங்க அவங்க குண்டா இருந்தா தா ஹெல்தியா இருக்காங்க அப்டில்லா கெடையாது நம்ம போன் ஸ்ட்ரென்ந்த இரு க்குல்லையா அதுவே ஓகே தா ஆ
ஸ்ட்ரென்த்துன்றது இவங்களுக்கு கெடையாது எப்டின்னாக்க டக்குன்னு ஏதாச்சு ஒரு இதுனாக்கா டக் க்குனு இவளுக்கு அட்டக் ஆவு
அப்படியா ஆ சக்தி இல்ல ஆ ஏ பொண்ணு கூட அப்டிதா இதோ சும்மாதா பக்கத்துல இருக்க கோவிலுக் கூட்டு போறதுக்குள்ள அம்மா கால் வலிக்குதும்மா அப்டின்றா எனக்கே வந்து அப்பா இவளுக்கு அவளுக்கு தேவையான இது வந்து போய் சேர்லையே நியூட்ரிஷனு அப்டிலா தோணுது நானு வந்து இலந்த பால் பால் குடிக்கிறதா இருக்கட்டு ஒரு முட்டையா இருக்கட்டு ஆ எல்லாமே குடுக்குறந்தா ஆ இங்கயு அதே கஷ்டமாதா இருக்கு இந்த பசங்கள நம்ள கொண்டு வர்றதுக்குள்ள ரொம்ப முடியல ம்
எல்லாமே வீட்ல செய்றோ பண்றோ அப்டி இருந்து அவங்க வந்து அவங்கள்து பிரச்சன சாப்பிட்றதுக்கு அப்டின்னா நம்ம என்ன தா அதுக்கு மேல பண்ண முடியு
நீங்க இப்பல்லா ஊட்டி விடாதீங்க வயசா ஆய்டுச்சு நீங்களா அவள சாப்ட சொல்லுங்க ஆ அவளா சாப்பா கூட்டு நம்ம அது இது வந்து எனக்கு இவ்ளுக்கே வந்து ரொம்ப கோபமா வரு கஷ்டமா இருக்கு நீங்க எப்படி வந்து இந்த வயசு செரிங்க ஊட்டி விடுறீங்க எதாவது என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்காக ஊட் சொல்றாங்க அப்டின்னா அது ஓகே
இப்ப அவங்க வீக்கா இருக்கிறதுனால எனக்கே அது ஐயயோ ஊட்டி விட்டா கொஞ்சோ நல்லா போகுமோ உள்ளோ அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் கஷ்ட ஆனா கூட ஊட்டி உட்ருவேன்பா
ஆ ஆஹான் ஆ புரியுது அது அது என்ன பண் றது அந்த அம்மான்ற அந்த உள்ள இருக்குறது வந்து சரி நம்ம புள்ள எப்டியோ சாப்ட்டா போது போ அப்டின்ட்டு நம்ம ஊட்டி விட போய்ட்றோ ஆ ஆ
எதோ ஒன்னு சாப்ட்டா போது சரி கேக்குறாளே ஊட்ட சொல்லி ஊட்டிவிட்ருலா ஊட்னாக்கா அளவு தெரியறதில்ல சா ப்டுக்கறா ஊட்ட ஊட்ட அவங்களா சாப்ட்டா க அது எவ்ளோ நேரம்னாலு அப்டியே வச்சுட்டு உக்காந்துருக்
அதேதா அதேதா இப்ப இவகிட்டயே போய்ட்டு நா ஒரு ரெண்டு இட்லிய சும்மா அப்டியே புட்டு போட்டு வச்ருவ அவ வச்சுட்டான் வச்சுக்கோங்களே அப்டியே டிவி பாத்துட்டே உக்காந்துருப்பா ரொம்ப நேரமா நா போய் திரும்ப போய் பாப்பே சாப்ட்டாலா அப்டின்னுட்டு அ ப கொஞ்சோ சாப்ட்ருப்பா ஆனா மெரட்டணு சாப்டு சாப்டு இதே நான் ஊட்டி விட்டேன்னா அ மூணு இ்ட்லியா இருந்தாலு உள்ள போறது தெரியாது ஈசியா சாப்ட்ருவா ஆ பசங்க வந்து சோம்பேறித்தன சோம்பேறித்தன ஆனா ரொ ம்ப அதிக இந்த பசங்களுக்கு எப்ப வந்து எல்லா செஞ்சு நமக்கு வந்துரு அப்டின் எதிர்பாத்தனா இவ்ளோ கொஞ்சோ உடமாட்ட இப்பவே கொஞ்சோ புடிச் ச்சாதா ஏன்னா நம்மளு வந்து வேலைல இருப்போ இவ வந்து இப்டியே இருந்தா நமக்கு சரி வராது நீ பண்ணு உன் டிரெஸ் எடுத் வந்தானா ஸ்கூல் விட்டு வந்தியா ஷூவ கரெக்டா ராக்லவை டிரெஸ்ஸ கொண்டு போய் போடு ஆ
போய் பாத்து எடுக்கணு இல்லனா அது நா ஏதோ மறந்து
கொண்டு போய் சிங்க்ல போட்ணு அது எல்லாமே அவ வேல ஆ ஆ இது அதுதா நம்ம அப்பவேவில இருந்தே வ பண்ணனு அது சின்ன வயசுலருந்தே அப்டியே சொல்லிக்குடுக்க சொல்லிகுடு நா பாப்பாக்கு யூகேஜில இருந்தே பழக்கப்படுத்திட்ட நீ தா பண்ணணு இதெல்லா நீதா
க்கு ஒவ்வொரு டைமு நீங்க சாப்ட்டீங்ளா உங்க தட்ட எடுத்துட் போய்ட்டு போட்ணு இதெல்லா வந்து நான் பழகுறது கிடையாது அப்டியே சொல்லி விடுவ இது செய்யுங்கோ இதெல்லா வந்து பேசிக்கா அப்டே கத்துக்கணு யாருன்னா பாத்தா கூட திட்டுவாங்கோ அது சில பேர் எல்லா வாஷ் பண்ணியே வைக்கிறாங்க சாப்டுற தட்ட எத்துன் போய்ட்டு அப்டின்றது அதெல்லாமே சொல்லி
அதுதா இந்த பசங்களுக்கு நம்பளே எல்லாத்தையு வந்து செஞ்சு செஞ்சு குடுத்து பழகிட்டு பின்னாடி ரொம்ப கஷ் கஷ்டப்படுங்க அதுங்களுக்கு தெரியாது அ இப் போ இப்பவே கொஞ்சோ கொஞ்சமா அப்டியே செஞ்சுக்கிட்டே சின்ன சின்ன வேலையா செய்யும்போது அவுங்களுக்கு கஷ்டோ தெரியாது
எங்கப்பா செய்றாங்கோ அவங்க சொன்னா நீ செஞ்சு வச் போட்டி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரு இருந்தாக்க போட்டி சண்ட நீ பண்ணு நா பண்றே நீ பண்ணு அப்டின்றது
ஆ நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேருக்கு இந்த வேலைய நீ பண்ணு இந்த வேலைய நீ பண்ணு அப்டின்னு பிரிச்சு குடுங்க செய்ய ட்டு சின்ன சின்ன வேலையா குடுங்க எதாவது சும்மா எடுத்
அதுல கூடப்பா அவளுக்கு சொல்ற வேலையுமே இவ என்ன பண்றான் தெரியுமா அவளுக்கு இஸ் சொன்ன ஈஸி வேல அவளுக் சொன்னுது அதை நான் செய்றே இத இவளே செய்ய சொல்லு அதுலயே ஒரு பிரச்சன ஆமா அப்டிதா பண்றாங்க அவளு க்கு மட்டும் ஈஸியா இருக்குற வேல சொல்லிருக்க அப்போ நா இது செஞ்சுக்குற இது அவ அவ நான்லா செய்ய மாட்ட அவனுக்கு குடு த்து வேலைய நீயே எனக்கு சொல்றா அப்டின்ட்டு ஏ போடா ஏ போடி ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா
ஃப்ரெண்ட்ஸு
ஆ டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வருதுப்பா
ஆ ஆ ஆ பரவால்ல பரவால்ல ஓ ஆ ஆ ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சோ சண்ட வரதா செய்யும்ல
ஆமா அட்ஜஸ்ட் பண்லான்றதெல்லா கெடையவே கெடையாது ஐயோ அப்பா ரெண்டு பேரும் நின்னுட்டு அதுக் காக நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு செய்யாதீங்கோ அமைதியா ஒக்காந்தா நா செஞ்சுக்குற அமைதியா சைலன்ட் டா இருங்க தலவலி வருது ஸ்டார்ட் ஆவுது நீங்க சண்ட போடாதீங்கன்ட்டு நா நானே இது பண்ணிவிட்டு வண்ட்டு
செஞ்சுடுறது ஆ ஆ ஆ ஆ ஆ இப்ப ஹோம் ஒர்க்கு இதெல்லா வந்து நீங்க சொல்லித் தரீங்களா டியூஷன்க்கு அனுப்பி விடுறீங்களா
ஹோம் ஒர்க்கெல்லாவாம்பா டியூஷன் தா அனுப்பின்னு இருந்த ஆமா இப்ப இன் இன்னு இந்த இயர் போடல போன வருஷோ எல்லா அனுப்பிட்டு இருந்த
ஆ ஆ
இப்ப இந்த இயர்ல இருந்து திரும்பி பாக்கணும்ப்பா இன்னு செட் ஆவல அதா இந்த சொன்னனே கொஞ்சோ இந்த ஃபங்ஷனு அது இதுன்ட்டு பிஸியா இருந்தன்னால ஸ்கூலுக் கு போய் அவுங்க ஃபோர் டேஸ் தா ஆச்சு அதுக்குள்ளே அது இதுன்ட்டு எ இதுவாதனால அப்டியே போயிட்டு இருக்கு
ஆஹா
உம் ஒடம்பு சரி இல்லாம வேற ஆயிட்டாங்க இப்போ ஃபுட் பாய்சன் மாரி ஆயிட்டு வாமிட்டு ஃபுல்லா
அப்றோ ஆ ஆ ஆ என்ன போ உம் உம் உம் செரி செரி செரி சேரி ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நீங்களு ட்ரிப் எங்கயாச்சு போயிருக்கீங்களாப்பா ட்ரிப்
ட்ரிப்பா இ இல்லங்க நானு எதிர்பாக்குறே எங்க நா கூட லா போன வருஷோ சரி லீவ் விடும்போது சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து அவர் கூட எங்கயாது போயிட்டு வரலா அப்டின்னு நெனைச்ச எங்க நம்ம நெனைக்கிறது எங்க நடக்குது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது சொல்றமே நம்ம பிளான் பண்ணுவோ அவ்வளோதா அந்த எங்க இருந்துதா அந்த பிளான் வந்து சொதப்புன்னு நமக்கு தெரியமாட்டேங்குது ஏதாவது ஒண்ணு நடக்கும் அது அவ்வளோதா அதோட முடிஞ்சிரும் போ இந்த வருஷம் போகல அது அதுக்கு போன வருஷோ வந்து போனோ ஆ ஊட்டி போனோ அப்புறோ வந்து இந்த கோயம்புத்தூர்ல அந்த ஈஷா கோவில் இருக்கு இல்லையா
ஓ சூப்பர் சூப்பர் ஆ ஊட்டி நல்லா இருக்காப்பா நா கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கே ஆ பட் ஆனா ஊட்டி கிளைமேட்ஸ் ரொம்ப இதுவா இருக்குமே எப்படி அட்ஜெஸ்ட் ஆச்சு அப் பசங்களுக்குலா
ஆ ஓகே ஓகே தா ஒன்னும் அவளுக்கு தா ஃபுல்லா ஷொட்டர் போட்டு கவர் பண்ணியிருந்தே ஆனா எனக்கு க்குமே கொஞ்சம் பயமா தா இருந்தது அவளுக்கும் எப்டின்னா உங்க பொண்ணு மாரிதா டக்குனு ஏதாவது ஒன்னுனா அஃபெக்ட் ஆகிடும்
ஐயோ நா கொடைக்கானல் கூட்டிட்டு போய்ட்டு அப்பா அந்த கிளைமேட்டே அவளுக்கு ஒத்துக்கல ஃபுல்லா ஒரு மாரி இவளுக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு வாட்டி ஃபிக்ஸ் வந்துருச்சு அந்த இதுல வந்து அவுங்களுக்கு வந்து செட்டாகல அந்த கிளைமேட் அங்க போய் ஒரு மாரி சைலன்ட்டா ஆயிட்டாங்கோ இது கிட்டத்தட்ட அய் ஒரு பைவ் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆ அவளுக்குள்ளுக்குள்ளவே பீவர் ஸ்டார்ட்டாயிட்டுக்கிது ஒன் ஒன் ஒன்னவர்குள்ள எவ்ளோவு ஃபீவரு அவளுக் எ எவி ஃபீவரு உள்ளக்குள்ளவே பேசவே மாட்டேன்றாங்க கொஞ்ச நேரோ அப்டியே சைலண்டா எல்லா பசங்களு வெளையாட்டிருக்கு ஃபேமிலி ஃபேமிலியா போனோ எல்லா இவ மட்டு எதுமே ரியாக்ஷனே இல்ல நோ மூமெண்ட்ன்ற மாரி சைலெண்ட்டாயிட்டா ஃபுல்லா
அய்யய்யோ உங்களுக்கு தெரியலையா அவ்ளோ தூரோ ஃபீவர் வர வரைக்கு நீங்க விட்டு வச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரியலையா ஒரு டெம்பரேச்சர் தெரியலையா ஆ
வெளியே சுத்தமா தெரியலப்பா அதுக்கான அறிகுறியே இல்லப்பா சுத்தமா டெம்பரேச்சரு நைட்டெல்லா டிராவல் பண்ணது அந்த காத்து எல்லாமே அவளுக்கு ஃபுல்லா இதுவாயிட்டுக்கிது மார்னிங் போயி இவ என்னா பண்ணா பசங்க கூட சேந்து குளிச்சாப்பா குளிச்சுட்டு வந்து படுத்தவதா போய் பேசனா மூமெண்டே இல்ல சுத்தமா மூமெண்ட் டுல்ல அப்றோ எல்லாருக்கு ட்ரிப்பு போன இதுவே போயிடுச்சு மூடே கடகடன்னு அங்கதா
சந்தோஷமா இருக்கணுன்னு வெளியே போறோ போயிட்டு அங்க பொண்ணுக்கு ஒடம்பு முடியலனா என்ன பண்றது அவ்ளோதா அங்கேருந்து கெளம்பிட்டீங்களா அப்புறோ
இல்ல இல்ல அங்கருந்து ஒடனே ஹாஸ்பிட்டலு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலயே சைலன்ட் ஆயிட்டாங்களே பாப் டப்பா அப்டின்னுட்டு ஒடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்ன பண்ணாங்க அப்புறமா அர்ஜென்டா பாத்துட்டு இன்ஜெக்க்ஷன்னு டாக்டர் அங்க செம்மையா ஒரே டைம் நல்லா கேட்டுச்சுப்பா பீவர்க் காந்த எல்லா டேப்லெட் போட்டு அங்கே வெயிட் பண்ணி டாக்டரு பாத் து இன்ஜக்க்ஷன் போட்டு அவங்க அப்புறோ ஓரளவுக்கு செட்டாயிட்டாங்கப்பா அப்டி அங் ந்தளவுக்கு இதாயிடுச்சு அங்க போயி அதனால இந்த ஓகே ஓகேப்பா ஆ ஓகே பாய் நன்றி நன்றி